டாஃப்
ஏய் நா எப்டி கூப்புட்டுறதுன்னு தேடிட்டு இருக்கேன்டி இவ்ளோ நேரோ
சேரி விடு கேக்குதா
ஒ ஓ நல்லா கேக்
நல்லா கே இப்பதா உன்னோடது எனக்கு நல்லா கேக்குது
எத்தன மணிக்கு கிளம்புவ மூணு மணிக்கா
மூணு மணிக்கு கிளம்பிறுவே நீ வறியா
போடி நீ எதுவுமே எனக்கு வாங்கி தரமாட்ட சும்மா
மாமாட்ட கேளு எதாருந்தாலு மாமாக் போன் பண்ணி அக்கா கூட வரே மாமா எனக்கு ஏதாச்சு வாங்கி தரீங்களான்னு கேளு
அடிச்சிருவேண்டி நா சட்
அவே என்ன சொல்லுவானா நீ வரவே வராத பாப்பா
ஆ இல்லனாலே அவே என்னய நீ வர வேண்டானுதா சொல்லுவா
ஏ அப்டி சொல்லுவான் அப்டிலா சொல்ல மாட்டான்
ஆமா நா இருந்தா அவன்தா இது பண்ணுவானே
ம் எது பண்ணுவா
ஒ அவர் கோடு ஆ
அது எப்டியே அது கூச்சப்பட்டுருக்கு ஓ ஏதாவது பேசினா தங்கச்சிரு போடிமா நா ஆ
வேண்டா வேண்டா நீ வராத நீ வந்தீன்னா அவன் வரமாட்டான் வரமாட்டா
அது வீட்டுக்கு பஸ்லேலா கெடையாது பஸ்லெலா கெடையாது
யா ம் ம் ம் என்னடி சாப்பாடு வச்சே நீ காலேலழுந்த
நா தோச சுட்டு நேத்து வச்ச பச்ச பயிரவே எல்லாத்துக்கு குடுத்துட்டு அதவே நாங்க எல்லாரு ரெண் ரெண்டு தோச சாப்ட்டு கெளம்பி ஒன்னுமே செய்ல எல்லா கழுவி வச்சுட்டு நா போய்ட்டு வரேங்க அப்டி சொல்லிட்டு வன்ட்டே
ஓ தோசைக்குப்பேய் யாராது பச்ச பயறு சாப்புடுவானா
செமா டேஸ்டாருக்கு சாப்ட்டுப்பாரு அப்றோ என்ன பண்றது அதய கீழே கொட் றதா அதனால அதவே ஊத்தி குடுத்துட்டே எல்லாரு சாப் கெளம்பிட்ருக்கே அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு புதுருக்கு என்னயு கூப் புட்டுக்கிறா வா வானு நா ஐயோ
போகாதடி நா வேணா வரே
வரியா
ம்
எப்ப வர நா போகல இங்கதா இருப்பே நா என்ன பண்றே நா முன் மூணு மணிக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது நீ வந்துரு ஏ கூட
ம் ம்
அது இந்த பஸ் தான இந்த ஊர் பஸ் தான வந்துருல இப்டி வரும்போது எறங்கி கிலா சரியா ம்
அவ எங்க போற என் புள்ளைகளயு கூட்டிட்டு போறாளாமா
அட நிஷா வரக்குள்ள அவ வரக்குள்ள வந்துருவே அப்டின்னு சொல்லி சொன்னா
வந்துருவாள அவளு போய்ட்டு
சொன்னா அஞ்சு மணிக்கு வந்தர்லா நீயு வானு கூப்டா என்னிய சொன்னே இல்ல நா வரேன்னெ அப்புற யோசிச்ச ஐயோ மூணு மணிக்கு நம்ம போகோணு து நம்மளுக்கு அதுதா முக்கியோ இவ கூடல்லா சுத்த முடியாதுன்டு நா வ ரல அப்டிண்டு மூஞ்சிக்கி பேக் போட்ருக்க உருளை கெழங்கு பால்
எ தண்ணி குடி போது
குடிச்சிட்டு இருக்கியா தண்ணி வெள்ளையாக கோர் இன்னு திடிர்னு இப் இப்டி மூஞ்சு கருப்பாகுனு எனக்கே தெரியல ஒரு கலையே இல்லாம இருக்குல இந்த நெத்தில வேற அ
டல்னஸ்டி ரொம்ப டல்லா இருக்கு ஸ்கின்னே
ஆ ரொம்ப டல்லா ஒரு ப்ரைட்டா இல்லாம ஒரு மாரி சோர்ந்து போன மாரி இருக்கு சொங்கி போன மாரி
அதது தூங்கு தூங்குனாலு இதுக்கு முன்னாடி நா இ ஒரு மணிக்குல்லா தூங்குவே நா இப்ப கரெடா பன்னெண்டு மணிக்கு தூங்கிறே
நா நல்லாதா தூங்குற இருந்தாலு ஏ இந்த கிளைமேட்னால அப்டி இருக்கா
ப்ப நீ தூங்குறதே ரெண்டு மணிக்கு அப்பற அஞ்சு மணிக்கு எந்துருச்சர்ற மதியான தூங்குறதெல்லா கணக் குல்ல அதா ல லா இல்ல நைட்டு நல்லா தூங்கனு அப்டி பாத்தா அந்த பூனைய விட மோசமா ஒ கண்ணு வந்து இருக் க்கணு எப் இப்டி வருன் தெரிமா
ம்
தூங்கலனா இல்ல நைட்டு ஃபோன் பாத்தா வந்
ஃபோன் தா நா பாக்க மாட்டனே இப்ப தாண்டி நெட்பிலிகஸ்ல அந்த ஒரு மூவி வந்திருக்குல புதுசா அந்த
டீச்சர் ஆ நீ பாத்துட்டு இருக்கியா அது நாங்களு பாத் துட்டு இருக் எல்லாரு போட்டு பாத்துட் இருக்
இப்பதான அந்த பொண்ணுங்களோட இது வந்திருக்குனா ரெண்ட மூணாவது எபிசோடே இப்பதா வந்திருக்கு
ஃபஸ்ட் ரெண்டு எபிசோடு எப்டி அடிப்ப பத்துதா இருக்குடி ஆனா ஒரு மணி நேரோ ஒரு மணி நேரோ இருக்குது ஒரு எபிசோடு
ஆமா கொஞ்ச லாங்க தா போச்சு
நாங் முடிச்சு
பாதி என்ன நா பா ரெண்டாவதுஎபிசோ ட்ல பாதி பாக்கல அது கொஞ்ச ஃபோன் நைட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா எனக்கு
கோமர்ஸ் யாரு
ஏ புருச இல்ல இவந்தா ம் கூப்புட்டே இருக்கா
பன்னிக்கப் நாங்கள நாங்களு குடிக் போறோ பத்தாவது எக்ஸட்டோ வந்துட்டோ சூப்பரா இருக்குல்ல அது
நல்லா இருக்கு அந்த பொண்ணுங்களோட இப்பதா நல்லா இருக்கு பாத்தனா நல்லா இருக் இன்னிப்பா அப்பதா ஸ்டார்ட்டிங்கே நீ என்ன பண்றான் தெரியல
அந்த போனு இன்னொரு இன்னொரு ஸ்கூலுக் க ர அது நல்லா இருக்க அது லூஸ் பசங்களை வச்சுட்டு அடிச்சு தோம்சோ பண்ணிட்டு இருபோ எல்லாத்தியு
செமையா இருக்கா அவே பாத்தியா
வே ஆமா அவனுக்கு ப்பாட்டி போர் இயர்ஸ் ஆச்சு
ஆ ஆனா எப்டி அடிக்கிறா பா
ஆ அவ கையை எப்டி தூக்கி தூக்கி அடிக்கொண்டு பழிச் பழிச்சுன் அந்த அறைய அவனுக்கு கண்ணத்துல அந்த புள்ள ஆ அந்த புல்ல தோ அந்த புள்ள இப்பதா வந்த்ருக்கு
ம்
அந்த பொ ஆமா அந்த இப்பதா அவ பாக்குறியா அவ வரசீனி
ஆமா மூணாவது எபிசோட்ல தான வரா அந்த பொண்ணுங்களோட இத காட்டுறாங்க கதைய
அதுக்குதாவ
நா இப்பதா வா நேத்து நைட் நேத்து தா பாக்க ஆரம்பிச்சே ரெண்டு எபிசோடு முடிஞ்சு மூணாவது பாத் துட்டு இருந்தே பாதியில தூக்கோ வந்துருச்சு மணி ஒன்றரைக்கு மேல ஆயிடுச்சா சேரினு அப்டி தூங்கிட்டே போது இதுக்கு மேல பாக்க வேண்டான்ட்டு பட்த் தூங்கிட்டே தூங்குன்னா அசந்துட்டே
நெட்ஃப்லிக்ஸோட பாஸ்வேர்ட் கேட்டா
வரல எதுல பாத்துட்டுருக்க
நானு கூகுள்ல அ நா கூகுள்ல இருந்தே பாத்துட்டு இருக்கறே
அப்பயும ரீசார்ஜ் பண்ண மாட்டே இந்த மாரி வேலதா பண்ணுவே
ஏய் இல்ல என்கிட்ட நெட் மீர் இருக்கு நெட்ஃளிக்ஸ்ல வர எல்லாமே நெட் மிரர்லயு இருக்கு ஃப்ரீ ஆப் ப்பு ஆனா அதுல வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது எனக்குதா உள்ள நெட் கெடைக்காததுல பாக்குருக்கு டவுன்லோட் பண்ணாத பாக்க முடியு ஆ பாத்துக்கலா எல்லாமே பாத்துக்கலா நெட்மிரரு அதுவு அதுல வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரு இருக்கிறது எல்லாமே அதுலயு வரு
அப்பரோ எதுக்கப்புரோ ரீசார்ஜ் பண்ணிட் போதுமே இதுவே
ஆ அது ஆனா ஆனா உன்னு அது டவுன்லோட் பண்ணிக்க முடில அதனாலதா நானு
சேரி எதுக்கு டவுன்லோட் பண்ணி வேஸ்ட் பண்ற இதுலயே பாத்துக்க வேண்டியதான நீயி வேணுன்னா
எப்டி வெ
ஓ டவ் ஆ அப்டி பண்ண முடியாதா செரி செரி இல்ல ஆபிஸ் வரையில அப்பல்லா போட்டுட்டு அப்டியே வேல செய்யி போட்டு வுட்டுட்டு அதுவாட்டுக்கு ஓடும்மில்ல ம் சாப்பாடு துறந்து பாத்தியா இல்லையா
இல்லடி பாக்கல
என்ன குடுத்துருப்பான்னு நெனைக்றே நீ நேத்து வச்சது எப்டி
நேத்து நேத்து நைட் சொல்லிட்டு இருந்தா தக்காளி சட்னி வைக்கலாம்ன்ட்டு இருந்தே இருக்கமா காலையில ஆவே அப்டின்னு சொன்னா என்ன செஞ்சிச்சுனு தெர்ல நீ சாப்ட்டியா மதியானோ
நா தா ஒண்ணுமே செஞ்சு வக்காம எழுப்பி நா போயிட்டு வரே அ இந்த மாரி அ வக்கீல் கூப்ட்டாரு அ உனக் கு கேஸு பணோ ஏற்பாடு பண்றக்கா கூப்டாரு அது வரைய நானு குண்டு போய்ட்டு வரோ ஆனா சாய்ந்திரமா வந்துர்றே அப்டி சொல்ட்டு வந்ட்டே உ மூஞ்ச்சு அது செய்யுன்ட்டு வந்ட்டே
ஆஹா செரின் சொல்லிச்சா
ம் அப்டினுச்சு சரி ஓகே அதுக்குள்ள ஓடிர்லான்ட்டு வந்ட்டே
ம் ம்
இதுக்கு மேல நின்னா நம்ளுக்கு வேண்டா டக்குன்டு ஓடி வந்ட்டே
இப்ப மழ வருது சூப்புக்கு வர்றாங்களா
சூப்புக்குதா காலைல இப்ப மூன் நாளா மழ இல்லல்ல
ம் மழையிலனாலு குளுரா இருக்கு
அ வந்து க் ஸ் கூ சூடா குடிக்கணுன் தோணுல்ல குளுருக்கு
அ
அதனால குடிக்கிறாங்க ம் இன்னைக்கு அவ்ளோ உருண்டையில போட் குடுத்தே
ஆ ஊ னா எதுக்
ஏ அவுங்க சாப் றாங்க ஒன்னு அஞ்சு ரூவா நீ தருவியா அஞ்சு ரூபா ஒன்னு அஞ்சு ரூபா நா வப் போ இருவது உருண்ட அந்த மாரி போடுவே ஐம்ப ரூவா கெடைக்குதில்ல
ஏ சூப அஞ்சு ரூவாயா பத்து ரூவா ஒரு ஏழ் ரூவா எட் ரூவா எப்டியாச்சு வைக்க வேண்டியதான எதுக்கு அஞ்சுரூவா வைக்குற
ஆ ஆ கள்ள பர்பியே பத்தி எத்துனூண்டு அஞ்சு ரூபானா சக்கர எல்லா போடாடு வைக்குறே ம்ஹூ விஜயா அதா திட்டுது
அஞ்சு ரூவா தெர்ல நேத்து மாம்பழோ இருந்த்ச்சு எங்க வீட்ல செம்ம டேஸ்ட்டா இருந்த்ச்சுடி அந்த மாம்பழோ
உனக்கு தா புடிக்காதுல அப்புறோ எதுக்கு திங்கற
புடிக்காதுதா அதனாலதா சொல்றே சாப்ட்டா அவ்வளவு டேஸ்
உங்க அப்பா சாப்பிடல்யா தின்னுட்ரு
எங்கப் அ சி ஒரு கிலோ மாம்பழோ வாங்னாலு தின்ரு
நா திராட்ச பச்ச கலர் த்ராட்ச தா ப திம்பே அதுவு நல்லா எ இனிப் பா வந்துட்டு அ நீளமா இருக்குல்ல இந்த குண்டு
ம்
குண்டு எனக் பண்ணாது அதா பிடிக்கு
அது அதா கடிச்சு கடிச்சு சாப்பிடனு
செரி செரி நீ கூப்பிடு
தாக்குதிடி
நீ கூப்டு